ஹலோ ஹலோ
கம்
நா பேசுறது கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது நல்லாவே கேக்குது ஆம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஆ இப்ப நெறைய வந்து நெறைய நம்ம கல்லூரி நாட்கள்லா நெறைய விஷயோ நடந்திருக்கு நா அத பத்தி உங்களுடைய கல்லூரி நாட்கள் எப்டி போச்சு அத பத்தி உங்களுடைய தகவல பகிர்ந்து கொள்ளுங்கனா
கண் பாத்துகின்டருகிறே என்னோட கல்லூரி வாழ்க அப்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சந்தோஷம் ஒரு வாழ்க்க அப்டின்னு தா சொல்லுவே ஆனா நா நெறைய கஷ்டப்பட்டது அந்த கல்லூரி வாழ்க்கையில தா அப்டின்னு சொல்லுவே ஏன்னா எப்டி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பள்ளி வ அந்த வகுப்பு வரைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து ம் ஒரு விஷயத்த எப்டி வந்து கொண்டு போறது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு முன்னறிவு நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஆனா இந்த கல்லூரி வாழ்க்க அப்டின்னு நம்ம எடுத்துகிட்டோ அப்டின்னா இந்த கல்லூரி வாழ்க்கையில நம்ம பதினெட்டு வயசு அந்த மாரி வந்து பாத்தீங்னா நம்ம வந்தறோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சோ நம்ம ஒரு முடிவெடுக்க கூடிய திறமை அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சோ வந்து உயர்ந்திருக்கு இத நம்ம எடுத்தா சரியா வருமா இல்ல வராதா அப்படின்றது கொஞ்சம் கரெட்டா இருக்கு அ எங்க கல்லூரியில வந்து பாத்தீங்னா நெறைய பிரச்சன வரு ஆ நெறைய சந்தோஷமு இருக்கு கொஞ்சோ நெறைய சிக்கல்களு இருக்கு வச்சுக்குங்களே அ எப்டி சொல்றதுன்னா உம் ஒரு எடத்துக்கு போறோ அப்டினும் போது அ எங்க கல்லூரியில வந்து எப்டி இருந்ததுன்னா நாங்க எல்லாரு ஒரு ஒரு குழுவா வந்து எல்லாரு வந்து ஒ ஒத்துமையா இருக்கணு அப்டின்னு தா நினைப்போ ஆனா எங்க இதுல வந்து என்னாச்சுனா தனித்தனியா ஒரு ஒரு குழு குழுவா வந்து பாத்தீங்னா பிரிஞ்சு ஆ இவங்க சொல்றதுதா கரெக்ட்டா இருக்கு இல்ல இவங்க சொல்றதுதா கரெக்டா இருக்கு அந்த மாரி நெறைய பிரச்சனைலா எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்னா போக ஆரம்பிச்சது ஆனா நாங்க எப்டி சொல்றது அ வகுப்புல வந்து தனித்தனியா இருந்தாலு எங்களுக்குள்ள ஏதாச்சு ஒரு பிரச்சன வந்துருச்சி இல்ல அ கல்லூரியில வந்து இந்த மாரி வந்து ஏதோ ஒழுங்கா நடத்தல இல்ல எந்த ஒரு ஒரு எதுவு கொண்டு வரல அப்டின்னும் போது அதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்மொழுஞ்சு எல்லாரு ஒன்னா வந்து பாத்தீங்னா இருப்போ எதாவது ஒரு கேள்வி கேட்கணு அ இப்போ எப்டி சொல்றதுன்னா ம் ஏதோ ஒரு பிரச்சன வந்துருச்சி இப்ப சாப்பாடு சரியில்ல அப்படின்னா கூட நாங்க எல்லாரு ஒட்டு மொத்தமா போய் தா அந்த ஒரு கேள்வி எழுப்புவோ இல்ல நீங்க போய் கேளுங்க எங்குளுக்லா கரெக்டா தா இருக்கு அப்டின்ற மாதிரியான ஒரு பாகுபாடு வந்து நாங்க வந்து பாக்கம எல்லா விசியத்துமே நல்லா வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு காணு காணுவோ அந்த மாரி உங்க கல்லூரில அந்த மாரி எதாச்சு இருக்குங்களா
ம் கண்டிப்பா அந்த மாதிரி அதாவது என்னுடைய கல்லூரி வாழ்க்கைய பத்தி சொல்னுனா ஒரு சுவாரசியமே இல்லாத ஒரு கல்லூரி வாழ்க்கை அப்டின் சொல்லணு நா பள்ளியில படிச்சது பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிச்ச அந்த அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா நா படித்த மாவட்டத்திலே பாத்தீங்னா ஆ அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு மோசமான பள்ளி அப்பிடின்னு பார்த்திங்கனா எங்க பள்ளி தா அப்படி சொல்லுவாங்க ஏன்னா பசங்கலா அந்த மாரி வந்து படிப்புல வந்து அந்த ஆ பாஸ் பண்ணுற அந்த சதவீதம்ல்லா மிக குறைவா இருக்கு அந்த மாவட்டத்தலேயே அதனால எப்பயுமே அந்த ஆசிரியர்கள் பயப்படுவாங்க எங்க ஸ்கூலுக்குள்ள வந்து வர்றதுக்கே ஏதாவது கெடச்சா எப்படியே ஓடிலாமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அந்த மாரி பள்ளி தா அதனாலயே பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பசங்கள வந்து ரொம்ப வந்து ஆ அம் அவங்க மேலே வந்து ரொம்ப ப்ரஷர் பண்ண மாட்டாங்க இந்தமாரி படிங்க படிங்க நீங்க ரொம்பல்லாமே பண்ண மாட்டாங்க ஆசிரியர்கள் வந்து சரியாக இருக்க மாட்டாங்க ஆசிரியர்கள் சரியாக வகுப்புக்கு வரமாட்டாங்க அந்த மாரி இருக்கு நா படிக்கிற காலத்துல்ல வந்து இப்ப நான் வந்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப் புல ஒரு மாரியா இருந்தது பதினொன்னாம் மட்டு பன்னிரெண்டாம் வகுப்புல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து யாரு வந்து படி அந்த மாரி யல்லா ரொம்ப வந்து யாரு வந்து ஆ இது பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஆ நாங்களா என்ன பண்ணுவோனா ஆ டி வந்து வகுப்புல ஆசிரியர் வரமாட்டாங்க அப்பெல்லா என்ன பண்ணுவோனா பக்கத்துல கிரவுண்ட்ல போயிட்டு அதிகமா விளையாடுவோ நாங்க வந்து இந்த கிரிக்கெட்ட விளையாடுவோ ஆ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு நெறைய வந்து செலவு பண்ணுவோ அப்படியே அப்படின்ற ரொம்ப வந்து கொஞ்சோ அதுக்காக படிக்கவே மாட்டோம்னு சொல்ல மாட்டோ படிப்போம் அதாவது எந்த அளவுக்குன்னா ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு படிப்போம் மத்த நேரத்துல வந்து அப்படி அந்த சுதந்திரம்ன்றது ரொம்பவே நல்லாருந்துது ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலம் சொல்லலா அந்த பள்ளி அதை முடிச்சுட்டு அப்படியே கல்லூரிக்கு போற இந்த கல்லூரியில என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அரைநாள் கல்லூரி அந்த அரைநாள் கல்லூரியில பாத்தீங்கன்னா ம் மொத்தமா வந்து அரை அதாவது எங்க ஸ்கூ பள்ளியில பாத்தீங்கன்னா ஆ முழு நாள் ஆ ஒரு ஒரு நாள் பள்ளி நடக்குது அப்படின்னு பனா மொத்தமாவே ஏழு பீரியட் தா ஆனா எங்க கல்லூரியில அறநாள் கல்லூரியில மொத்தோ ஆறு பீரியடு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நம்ம காலையில எட்டரைக்கே எட்டே முக்காளுக்குகே காலேஜ் ஆரம்பிச்சுடுவாங்க ஆரம்பிச்சலேருந்து முதல்ல மூணு பீரியடு அப்படியே கண்டடினியூஸா அ தொடர்ச்சியாக நடக்கு அது முடிஞ்ச உனே ஒரு ஒரு குறுகிய இடைவேளை அந்த குறுகிய இடைவெளை முடிச்சுன்னா உடனே அந்த பதினஞ்சு நிமிஷம் போறதே தெரியாது அது முடிஞ்சனே மறுபடி தொடர்ந்து ஒரு மூணு பீரியீடு அப்டே அது அப்டியே அந்த கடைசி அந்த மூணு பெரிய எல்லாம் என்ன சொல்றதுே தெரியல அப்டியே மண்டாலா காஞ்சு போயிடு ஏன்னா ஒன்றரை மணிக்கு நல்ல பசி எடுக்கும் அந்த டைம்ல தா வந்து காலேஜ் முடியும் அந்த ஒன்றர மணிக்கு விட்ட பிறகு அதன் பிறகு நாங்க வந்து அ பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து அதன் பிறகு நாங்க சாப்படுறதுக்குள்ள அத முடிஞ்சு போடும் இந்த மாரிதா வந்து எங்களுடைய கல்லூரி வாழ்க்க போச்சு அதுலயு வந்து ஆம் நேரமின்மை அதாது கல்லூரி கரெக்டா காலையலா என்ன எப்படி மனநிலை எப்படி இருக்குனா கரெக்டா பள்ளி கல்லூரி போயிடணு கரெக்டா நேரத்துக்கு போயிணு நேரம் தவறி போனா என்ன பண்ண வெளிய அனுச்சிருவாங்க அப்புடி போணுன்னு ஒரு மனோ இல்லே அதுவும் ம பாத்தீங்கென்னா நா வந்து வேதியியல் பிரிவுகர்த்தே ஆ அதுவும் பாத்தீன்னா வேதி யல்ல விதவிதமான வேதியில் ஆறு பீரிட்ல வரும் அது அது மண்ட காய்ச்சல் அது ஆ ம் அப்பறோ என்ன பண்றது அதுக்கப்பறோ பாத்தா அந்த இருக்குறக்கு இது இடைவெளி பாத்தீனா அந்த குறுகிய இடைவெளி அந் பதுனஞ்சு நிம்ஷோ அப்புடியே அப்டி வந்து வெளிய நிப்போம் அப்டி லைட்டா அப்டியே ஒக்காந்து அப்டி அப்டி அப் அப்டியே ஒரு ரெண்டு வார்த்த பேசுறதுக்குள்ளயு அந்த இடைவெளிய வந்து முடிஞ்சுரு அது முடிஞ்ச பிறகு அடுத்த மூணு பீரியட் தொடச்சுருவே அடுத்த முடுஞ்சடோனே வீட்டுக்கு போறதுதா பாப்போம் அதுனால வந்து பெருசா வந்து அ ஆ கல்லூரீன் பெருசா சொல்ற அளவுக்கு எனக்கு ஏன்னா நா அங்க அவ்ளோ சுகுந்தரமா இருந்துட்டு இங்க வந்து ரொம் இப்ப ஒரு அழுத்தத்துக்குள்ளேயே மன அழுத்தம் அந்த மாரி வந்து ரொம்ப அழுத்துக்குள்ள இருந்த அதுவு இல்லாம படி படி படின்னு நெறையா டெஸ்ட் டு வச்சு ரொம்ப ஒரு முற டார்ஜர் பண்ணுவாங்க அதுனாலயே என்க்கு இப்ப கல்லூரிகள் பெருசா நா சொல்ற அளவுக்கு சொல்ல மாட்டே நாங்கள என்னப் பண்ணுவோன்னா கல்லூரி முடிச்சுட்ட பிறகு தா வந்து எப்பையாவது எதாவது எந்த ஆரை நாள் கல்லூரின்றதுதா அதுல ஒரு நல்ல விஷ்யோ என்னனா எப்பயாவது வந்து படத்துக்கு போவோ நாங்க நண்பர்கள்லா சேர்ந்து அடிக்கடி படம் ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு படத்துக்காவது போய்டுவோ இப்ப இதுதா ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்டின்னு சொல்லுவோ நானு இந்த மாரி உங்களுக்கு கல்லூரினால படிக்கிற நேரங்கள்ல வந்து இந்த மாரி படத்துக்கு போன அனுபவம் உண்டா இதுல படிக்கிறத தவுர்த்து வேற எதாவது ஆ சில விஷயங்கள் பண்ண அனுபவங்கள் அந்த மாரி எதாவது இருக்கா
கண்டிப்பாங்க அ எப்டி சொல்றதுன்னா நா கல்லூரியில படிக்கும் போது வந்து பாத்தீங்கென்னாம் இந்த லெஜெண்ட்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படோ வந்து இருந்துர்து ம் நாங்க எல்லாரு என்ன பண்ணோ அப்டின்னா எங்க கா எங்க கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா அ எல்லாருமே மா விடுதிலதா அதிகமா நாங்க வந் தங்கி இருந்தோ அப்ப வந்து என்ன ஆச்சு அப்டின்னா எங்கள வந்து வெளியில அனுப்ப மாட்டாங்க ஆனா இந்த நாத்திக்கெழம மட்டு பாத்தீங்கென்னா எல்லாருமே வந்து வெளியில அனுப்புவாங்க ம் பொயிட்டு அதுக்கும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளி அந்த மாரிதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்ப நாங்க வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மண் நேரோ குடுத்துருந்தாங்க அப்ப நமக்கே தெரியுல்ல படோ வந்து பாத்தீங்கென்னா ஒரு மூணு‌ மண் நேரோ அந்த மாரி தானு அப்ப நாங்க என்ன பண்டோ எல்லாரும் பொய்ட்டும் ம் பசங்க பொண்ணுங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு இருவத்தஞ்சு பேரு எங்க குழுவுல வந்து நாங்க எல்லாமே பொயிட்டோம் பொயிட்டு அந்த லெஜெண்ட்ஸ் அப்டின்ற அந்த ஒரு படந்தா நாங்க வந்து பாத்துருந்தோ அது ரொம்ப ஒரு எப்டி சொல்றது ம் ரொம்ப ரொ ரொம்ப அருமையான படன்னு சொல்ல முடியல ரொம்ப ஒரு கொஞ்சோ இதோனு இது கொஞ்ச நல்லாருக் பாக்லா ஒரு டைம் அந்த மாரி பாக்லானு வச்சுக்கோங்களே அத விட எனக்கு அந்த படோ கூட நா அந்த அளவுக்கு பாக்ல ஏ கூட வந்து எ நண்பர்கள் பாத்தீங்கென்னா நல்லா வந் ந்து சந்தோஷமா ஜாலியா அது அவுங்க கூட போனதே நாங்க ஏன்னா மொத மொத நாங்க அப்பதா வெளியில போயிருக்கோம் அப்ப நாங்க வெளியில போயிருந்தோ அப்டின்னம் போது அந்த டைம் வந்து எங்களுக்கு அது கொஞ்சோ நல்லாவே இருந்தது ஏன்னா இது வரைக்கு நாங்க வந்து வெளியில அப்டின்றது நாங்க போனதே கெடையாது அப்டி போனாலு நாங்க பொண்ணுங்க பொண்ணுங்க நண்பர்கள் அந்த மாரி மட்டுந்தா நாங்க வந்து போற மாதிரி இருக்கும் சோ மொத முறையா நாங்க பசங்க பொண்ணுங்க எல்லாரு ஒன்னா சேர்ந்து போனது ரொம்ப மகிழ்ச்சியா இரு சந்தோஷமா இருந்தது அப்டியே படோல்லா வந்து பாத்தீங்கென்னா வந்து முடிச்சுட்டு அதுக்கப்பறோ அப்டியே வந்துட்டு அங்க ஒரு சின்னதா வந்து ஒரு பூங்கா ஒண்ணு இருந்தது அந்த பூங்கால வந்து பாத்தீங்கென்னா நெறையா வந்து புகைப்படங்கள்லா எடுத்துக்குட்டு கொஞ்சோ அங்க கொஞ்சோ விளையாடிட்டு வந்தது அது நல்லாருந்தது அப்டியே வந்து கொஞ்சோ பிரியாணி சாப்ட்டோம் பிரியாணி சாப்ட்டு அது ஒரு நல்ல அதுவு இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருந்துச்சி அந்த அந்த சாப்ட்ற எடோ வந்து பாத்தீன்னா எப்டின்னா நம்ம உள்ள போன ஒன்னே ஒரு ஒரு விலங்குகள் இருக்க மாதிரியான ஒரு காட்டுக்குள்ள போன எப்டி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஃபுல்லாவே அந்த அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருந்தாங்க அத பாக்கவே வித்தியாசம இருந்துச்சி அந்த அதுல சாப்டறது வந்து ஒரு மாரி சுவாரஸ்யமா ரொம்ப நல்லா இருந்துச்சு ம் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு என்னுடைய மனசுல வந்து ஒரு பெரிய தாக்கத்த வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருந்தது ஏன்னா மொத மொத நமக்கு வந்து வெளில போனது நம்ம நம்ம கல்லூரில இருந்து மொத மொத வெளில அனுப் பீர்காங்க பசங்க பொண்ணுங்க நாங்க எல்லாரு ஒன்னா போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமு ரொம்ப ஒரு மாரி மகிழ்ச்சியாவு இருந்தது ம் அதுக்கப் பறோ வந்து பாத்தீன்னா எங்களுக்கு எப்ப பாத்தாலு வந்து பாத்தீன்னு வச்சுக்கோங்களே வெளியில இருக்கதா அதிகமா எங்களுக்கு வந்து க ஆ வகுப்பு வந்து நடைபெறு ஏன்னா எங்களுக்கு அதிகமா வந்து இந்த பிராக்டிகல் க கிளாஸ் தா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கண் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல பாத்தீங்க அப்டின்னா ம் எங்களுக்கு இந்த களை நட்றது அதுக்கப்பறோ வந்து களை எடுக்கறது அப்பறோ எப்டில்லா வந்து அறுவடை பண்ணுவாங்க எப்டில்லா வந்து அறுவடை பண்ணி எங்க கொண்ட்டு போறாங்க சோ இந்த மாதிரிலா வந்து நெறைய வந்து எங்களுக்கு வந்து நடத்துவாங்க அப்ப அத பத்தி படிக்கும் போது அந்த இயற்கையோட சேந்து நம்ம படிக்கும் போது நமக்கு படிக்கவே புடிக்கலனாலு அது நம்ம கேக்கும் போது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வமா இருக்கும் அப்ப எங்களுக்கு அந்த மாரில்லா வந்து கூட்டு போம்போது அது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது நம்ம படிக்கிறத விட அந்த மாரி நம்ம பாக்கும்போது நம்ம கத்துக்கிற அந்த விஷயங்கள்ல்லா நம்ம மண்டையில வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏறிடும் இப்ப இப்ப எப்டி சொல்றது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்டின்னா கூட நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னா இல்ல நம்ம அங்க போனமே இந்த பேர் எல்லா அவுங்க சொன்னாங்க சோ இத நம்ம கரெக்டா எழுதீட்னு அப்டின்ட்டு நாங்க கரெக்டா அத வந்து பாத்தீங்கன்னா எழுதிருவோ அங்க போனத வச்சி எங்களுக்கு தெரியலனா கூட நாங்க ஒரு ஒரு ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லா நல்லா ஞாபகோ இருக்குல்ல நம்ம என்னதா வந்து நம்ம வேடிக்க பாத்தாலு நம்ம புத்தகத்த படிக்கிறத விட நம்ம நேரடியா ஒரு விஷயத்த பாக்கும்போது நமக்கு அது நல்லாவே ஞாபகோ இருக்கு அந்த மாரி எங்களுக்கு வந்து இது பண்ணி நல்லா இது இப்போ உங்களுக்கு எப்டிங்க உங்களுக்கு அந்த பிராக்டிகல் கிளாஸ் அதெல்லா எப்டிங்க போகு
பிராக்டிகல் கிளாஸ்ன்னு சொல்றலே அதாவது நம்மளுக்கு படிப்பிலயே பெருசா ஆர்வம் இல்லைங்க அதாவது நம்ம வேதியியல் எடுத்தது பாத்தீங்கன்னா நண்பர்கள் எடுக்குறாங்களே அப்டின்னு சொல்லிட்டு எடுத்தோ அதுனாலவே வந்து வேதியியல்ல பெரு சா ஒன்னு ஆர்வம் இல்ல அதுனால அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்குல்லா கடமைக்குன்னு செய்வோ அய்யய்யோ ஏதோ மார்க்கு போடுவாங்களே இதெல்லா போடாம விட்ருவாங்களோ ஃபெயில் ஆக்கிடுவாங்களோ அப்டின்ற ஒரு பயத்திலயே பண்ணிட்டு இருப்போ பெருசா ஒரு ஆர்வமின்மைதா ஏற்படு ஆ ப்ராக்டிக்கல்ல என்ன இருக்கு அதாவது நாங்க வேதியல்ன்றதுனால ஏதாவது ஆ இந்த இந்த வேதி வேதி பொருட்கல எடுத்துட்டு வந்து அந்த ஒரு திரவங்கள் வேதி திரவங்கள்லா இருக்கு இல்லையா அதெல்லா வந்து ஒரு ஒரு இது உள்ள போட்டு அத இறக்கி அதெல்லா ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயன்னு சொல்ல முடியாது நம்ம பள்ளிகள்ல பண்ணது தா பன்னிரெண்டாவது வகுப்புல ஆ பள்ளிகள்ல பண்ணியிருப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தா அதிகமா இருக்கு அதுல இருக்கதுலயே ரொம்ப கடுப்பான விஷயோ என்னென்னு பாத்திங்கன்னா இந்த இந்த ரெக்கார்ட் நோட்டு் எழுதுறது அதுக்கு அப்சர்வேஷன் எழுதுறது ரொம்பவுமே தலைவலியான வேலை அந்த அதாவது பிராக்டிக்கல்லா வந்து பெருசா எனக்கு ப்ப வந்து பிடிக்கல அதா நா வேதியியல்ல அத வந்து விருப்பமாக எடுத்து அதை பண்ணி அந்த பிராக்டிக்கல் விஷயத்த தெரிஞ்சுக்கும் போது அது தனியா கண்டிப்ப ஆர்வமா இருந்திருக்கு அதனாலேயே வந்து பெருசானைக்கு ஒரு ஆர்வமின்மைனு தா சொல்லுவ அந்த ப்ராக்டிகல் இது ஒப்பலஏனா அ எப்டி சொல்றது நம்மளுக்கு வந்து முழுமையான அந்த புரிதல் வந்து ஏற்படாது இதுல வந்து என்ன பண்றோனே அ. இருக்கு இரு லைட்டா கொஞ்ச இருக்கும். ஆனா என்னனே முழுசா புரிஞ்சிக்க முடியாது எதோ ஒண்ணு சொல்றாங்க எதோ ஒண்ணு பண்றா அப்டின்னுதா இருக்குமே தவிர்த் அத எந்த எடத்துல பயன்படுத்த போறோ அந்த மாரி விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு புரிதலே இருக்காது அந்த மாதிரி விஷயங்கள் தா எனக்கு கல்லூரி நாட்கள்ல போச்சுன் அ நெனைக்கிற உங்களுடன் பேசியல்ல ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு பேரு நல்லாவே பேசனீங்க உங்களுடைய கல்லூரி வாழ்க் ய பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க
நன்றிங்க